ஆ அக்கா எப்டி இருக்கீங்க
ஆ நல்லாருக்கேன்ப்பா நான இன்னைக்கி தான் உன்ன நினச்சேன் கரெக்டாக நீ ஃபோன் பண்ணிட்டப்பா
ம்ஹஹஎன்னச்சு த்தீங்க என்ன
நான இன்னைக்கி பிரியாணி செஞ்சன்னா உனக்கு பிரியாணின ரொம்ப பிடிக்குமேஅப்டின்றதுக்காக யோசிச்சிட்டே இருந்தேன் கரெக்டாக நீங்கள் கால் பண்ணீடிங்க எனக்கு
அஐயா ஆ அப்ப நான் பிரயாணி மிஸ் பன்ட் என்னா இன்னைக்கி
ஆமா கண்டிப்பா மிஸ் பண்ணிட்டிங்க
ஆ ஆ என்ன எப்போ மதியம் செஞ்சீங்களா
கொஞ்சம் இனைக்கி மட்டன் கொஞ்சம் இருந்ததா அதனால சரி கொஞ்சம் பிரியாணி செய்வோமே அப்படின்றதுக்காக பிரியாணி செஞ்சே
ஆ ச்சரிக்கா நீங்க அந்த எப்டி அந்த ரெசிபி எனக்கு சொல்லுங்க நானும் ஒரு தடவ செஞ்சு பாக்குறேன் உங்கள மாரி வரவே மாட்டிங்குதுக்கா
அப்புடியா மட்டன் வேணுமா சிக்கன் வேணுமா
அக்கா எனக்கு சிக்கன்லே சொல்லுங்க ஏன்னா இங்க எல்லா சிக்கன் தா சாப்புட்றாங்ளா என்னாலே ஹா
சிக்கன் வந்து இப்போ ஒரு கிலோ செய்வீங்ளா
அக்கா நீ அந்த ரெண்டு எல்லா செய்வோ கா
ஆ செரி அப்போ ரெண்டு கிலோ செய்வீங்க அப்புடின்னா ரெண்டு கிலோ அரிசிக்கு அது ரெண்டு கிலோ அரிசியா ஒரு கிலோ அரிசியா
அது தெரியிலியே நீ எவ்ளோ போடணும்னு சொல்லுங்க ரெண்டு கிலோ நீங்க எவ்ளோ போடுறீங்க உங்க இதுல நீ நீங்க போட்டா தி ரெஸ்சிபி பண்றீங்களோ அத சொல்லுங்க
நாங்களே கிட்டதிட்ட ஒண்ணு தா ஒரு கிலோ பிரியாணி அரிசி போடுவனு வச்சுக்கோ போவேுச்சுேன் எங்க ஒரு கிலோ பிரியாணியா அரிசி என்னுடைய அரிசி டம்ளர்ல அஞ்சு டம்ளர் வரும் சரியா அந்த அஞ்சு டம்ளர் அரிசி இப்ப வந்து பத்து டம்ளர் தண்ணியில ஊத்தி ஊற வச்சுருவேன்
உம்
ஓக்கே வா தண்ணியில ஊற வச்சுருவே ஒரு ஆஃப் மாறு அப்புடியே உரிகிட்டு இருக்கிற டைம்ல வெங்காயம் தக்காளி ஹா இஞ்சி பூண்டு அதுக்கப்புறமா புதினா இது எல்லாத்தையுமே கட் பண்ணி வச்சுருவே
ம்
பூண்டு அரைக்கும் போதே கூட என்ன பண்ணுறோம் புதினாவும் கொஞ்ச சோம்பும் போட்டு நல்லா அரச்சிருவே
புஷ்ப் சோம்பு போடுண்ணுமா
சோம்பு போட்டு அரச்சிட்டு என்ன பண்ணுவோனா சிக் சிக்கன் வந்து நல்லா கழுவிவிட்டு அதுல தயிரு எலுமிச்சம் அதுக்குஅப்புறம்மா வெறும்மிளகத்தூளு அது அதுக்கப்பறம் மா இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாத்தையுமே போட்டு பெசஞ்சு ஊற வச் வச்சுருவேன் ஒரு அந்த அரிசி ஊற டைம்அ ஆஃப் அன்ருக்கு அதது என்ன பண்ணுவோன்னா எடுத்துகட்டு போய் ஃப்ரிட்ஜு ஃப்ரீஸரில் வச்சுடுவேன் அந்த சிக்கன
எதுக்கு ஃபிரீசர்ல வெக் செரிங்கக்கா
அப்பதா உடனே வந்து உள்ள வந்து அந்த காரோ எல்லாமே சிக்கன்ல எறங்கு இல்லாட்டி சிக்கன் ஒரு மாரி சப்புனு இருக்க மாரி இருக்கு
ஓ செரி- செரி பாருங்க நீங்க எவ்ளோ ஐ ப்டியா பண்றீங்க எங்களுக்கு ஒண்ணுமே தெரியல அப்டியே வச்சுருவோ ஆ
அதனால அதுக்கப்ப அப்புறமா வந்து அ இப்போ ஒரு கிலோ அரிசினா கண்டிப்பா ஒரு வெங்காயோ வந்து ஒரு முக்கா கிலோ வெங்காயோ எடுப்பே தக்காளி வந்து அத அதுல ஒரு அரை கிலோ தக்காளி எடுப்பே
ஆ
எடுத்தனா முக்கா கிலோ வெங்காயத்த நல்லா நைஸா இது பண்ணிட்டு பட்ட லவங்கோ ஏலக்கா‌ இதெல்லா போட்டு தாளிச்சிட்டு அது நல்லா வாசன வரணு அந்த அ பட்ட லவங்கோ எல்லா எண்ணெயில போட்டு தாளி அது அந்த வாசனை வர நேரத்தில ம்
தாளிக்கும்போது வெங்காயம் எல்லாம் நல்லா வெந்திருக்கணுமாக்கா ஒரு ப்ரௌவுன்
ஆமா- ஆமா அந்த ப்ரௌனிஷா ஆகற அளவுக் க்கு நல்லா வந்து அந்த பட்ட லவங்கோ வெங்காயோ எல்லாமே நல்லா ப்ரௌனிஷா ஆகுற அளவுக்கு வெங்காயத்த வதக்கிட்டு அதுக்கப்புறோ தக்காளி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷோ வதக்கிட்டு அதுக்கப்புறமாதா அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுவ
ஆஹ்
போட்டு அது எதையும் ஒரு அஞ்சுல இருந்து பத்து நிமிஷோ அந்த பச்ச வாசன போற அளவுக்கு வதக்கி விட்டுடுவ வதக்கி விட்டுட் போட்டு அப்புறோமா வந்து இந்த சிக்கன எடுத்து போடுவ போட்டு இதையு நல்லா போட்டு பெரட்டுவே பெரட்டும் போது காரத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு மொளகாத்தூள்
ஆ இல்லக்கா நீங்க வெங்காயோ இதெல்லாம் போட்டு மிக் சில ஆத்தமாத் ட்டீங்களா ஆத்தி ஊத்தமாட்டீங்களா ஆஹ்
அப்டியே கட் பண்ணி போட்டுதா வதக் ஆட்டுனால நல்லாயிருக்காது
ஆ செரி செரிக்கா
அஹ் இத வந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரோ சிக்கன்லா போட்டு நல்லா அத வந்து இது பண்ணும்போது வதக்க வதக்க நல்லா எண்ணெய் தனியா பிரிஞ்சு வரோ அந்த நேரத்துல என்ன பண்ணோ நம்ம அரிசி ஊற வெச்சுருக்கோம் பாருங்க தண்ணி
ஆ
அரிசி தனியா தண்ணி தனியா வடி கட்டிக்ணோம்
ம்
வடிக்கட்டிட்டு அந்த தண்ணிய வந்து இதுல ஊத்தி நல்லா அந்த தண்ணி கொதி வர நேரத்துல அரிசிய போடணோம்
அப்போ எக்ஸ்ட்ரா அது தண்ணில ஊதனோ இலனாக்கா அந்த அரிசி தண்ணியோட போதுமா
எனக்கு சரியாயிருக்கோ அதுன அத போட்டு விட்டு நம்ம என்ன பண்ணினோம்னா அப்டியே நல்லா கொதிக்க விடனோம் கொதிக்க விடம் போது அரிசி அரிசியும் தண்ணியும் சமம்மா வரும் அந்த குண்டால்ல
ஆ ஹா
டைம்ல என்ன பண்ணோ அந்த புதினா கொத்தமல்லில்லா கட் பண்ணி வெச்சிருக்கோ பாருங்க அதையோ போட்டு ஒரு கிண்டு கிண்டிட்டு ஒரு மூடி போட்டு மூடி வெ ச்சு மேல என்ன பண்ணிணோம்னா நல்லா கொதிக்குற சுடு தண்ணி அந்த மூடில ஊத்தி அத மேல வெயிட்டு எதன்னா வெச்சுட்டு சிம்ல வெச்சுணோம்
ஆ
சிம்ல வெச் வெச்சுட்டோ அப்டின்னோ போது மினிமம் கால் மணிநேரோ ரொம்பல்லா வேண்டா கால் மணிநேரோ அப்டியே விட்டுரணோம் விட்டுட்டோன்னு நெனச்சுக்கோங்களே அந்த சிம்முலயே அது வெந்துரும் அதுக்கப்பறோம் ஆஃப் பண்ணிட்டு தெறக்கவே கூடாது ஆஃப் பண்ணிட்டு ஒரு அர மணி நேரத்துக்கு அப்டியே விட்டு விட்டுனோ விட்டுட்டு அர மணி நேரோ கழிச்சு தெறந்தீங்கன்னா நல்லா அரிசி நல்லா அப்டியே வெற வெற வெறையா நிக்கும் நல்லா டேஸ்டாவும் இருக்கும் நல்லாவும் இருக்கும்
ஓ ஓ செரி செரி இப்போ நா செஞ்சு பாக்குறேன் ஒரு நாளு ஆனா இன்னிக்கு கண்டிப்பா உங்க பிரியாணி நா மிஸ் பண்ணிட்டேன் நீங்க குடுத்து விட்டுயிருக்கலா அ நீங்க கூப்டுயிருக்கலாம்ல ம தியானோ
எங்க நானா எனக்கு அதுதா திடீன்ட்டு வரவோம் இங்கியோ வீட்ல வெறங்குஸ் டாயிருந்தாங்க ஆனா சாப்பட்ற நேரம்தா நா உன்ன யோசிச்சேன் ஐயோயோ உனக்கு புடிக்குமே அப்டின்னுட்டு அப்டியா ஆ ஆனா அந்த நேரத்துல இன்னொருத்தவங்க அதுதா எனக்கு ஆன்லைன்ல ஃப்ரெண்டானாங்கள்ல அவங்கல்லா லைனா வேற ஃபோன் பண்ணிகிட்டே இருந்தாங்க எல்லாருக்கும் சொன்னனா நீங்க மட்டும் சாப்டுங்க எங்களுக்கு மட்டும் குடுத் சரிங்க அப்டின்ற மாரி எல்லோரும் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க
ஆஹ் ஐயோ அ அ பண்ணிட்ட இருங்கண்ணே நீங்க சொன்ன மாதிரியே நா நான் நாளைக் செஞ்சு பாக்குற இருங்க
கண்டிப்பா செஞ்சு பாத்துட்டு எனக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்க
ஆஹ் போட்டோ எடுத்து அனுப்புறே எதாவ்து நடுவுல ஏதாவ்து டவுட் இருந்தாலு நா நாளைக்கு மத்தியானோ ஃபோன் பண்ற ஃபோன் பக்கத்துலயே வைங்க
கண்டிப்பா கண்டிப்பா ஃபோன்தானப்பா இப்ப நமக்கு வாழுது பாருங்களே உங்கள மாரி இப்ப நா உங்கள பா த்ததே கிடையாது இந்த ஃபோன்லதா நானு இந்த கொரோனா டைம்லருந்து எப்போ நம்ம ஆன்லைனில் பேச ஆரமிச்சமோ அதுல இருந்து ண்டா இருக்கீங்க இப்ப நீங்க இன்னொரு பத்து பேருகிட்ட இருக்கறாங்க எல்லாருமே ஆனா இதுவரையு நா யாரையுமே பாத்ததே கெடையாது ஒரு ஃபோன் பண்ணணுன்னா சொல்லு க்கா அப்டின்னுவீங்க நா எப்படி இருப்பேன்னு கூட உங்களுக்கும் தெரியாது நீங்க எப்டி இருப்பீங்கன்னு எனக்குக்கும் கூட தெரியாது ஆனா எனக்கு எதனா ஒண்ணுன்னா அம் ஒரு நா திடீர்னு ஒரு ஃபோன் பண்ட்டுல ஒரு எமர்ஜென்சிடா ஒரு நூரூபா அனுப்புடா அப்டின்னவுடனே டக்குனு அனுப்பி விட்ருவா அந்த பைய அது மாரி எல்லா வந் ந்து இப்ப ஃபிரண்ட்ஸ் வந்து எனக்கு வெறு ஆன்லைன்லயே பழக்கமாயிட்டு எல்லாருமே ஆனா எல்லாரும் ஒரு ஒரு ஊர்ல இருக்கிறாங்க யார் ருமே யாருமே பாத்ததில்ல ஆனா எல்லாருமே ஒரு ஃப்ரெண்டாவே இருக் அப்பறோ அது ஒரு வாட்டி பாக்கணு எல்லாரும் எல்லாருக்குள்ளயு நம்ம பாத்து பழகிக்கணுன்ற ஒரு ஆசையாதா இருக்கு எனக்குமே
ஆஹ் ஒரு நாள் பிளான் பண்லாக்கா எல்லா பாக்குறதுக்கு ஆஹ் பிளான் பண்லா எப் எப்போ ஃப்ரீயா இருக்கீங்களோ ஃபோன் பண்ணா ஏதாவது ஒரு இடத்துல மீட் பண்லா
கண்டிப்பா மீட் பண்ணணு ப்ப எல்லாருமே ஒருத்தர ஒருத்தர் மீட் பண்ணி நம்ம பேசணு பேசுனாதா வந்து நமக்குள்ளயுமே தெரியு இப்ப எத்தன பேர் இருக்கிறாங்க இப்ப எனக் ஆன்லைன்லயே எத்தனை பேர் பழக்கமாயிருக்காங்க தெரியுமா உங்களுக்கு
ஆமாக்கா நாங்க இங்க ஆன்லைன்ல யாருமே இல்ல உங்கள மட்டும்தா தெரியும் மத்தவங்க பக்கத்துல எல்லா க்கிற அவுங்களுக்கு எல்லாருக்கும் நா நல்லா பேசுவேங்க்கா அதனால எல்லாமே சீக்கிரோ ஃப்ரெண்ட் ஆயிடுவாங்களா நம்ம பேசினாதாக்கா எல்லாம் ஃப்ரெண்ட் ஆவாங்க நாமளும் பேச ஆமா சும்மா பாத்துட்டு சிரிச்சு சும்மா வந்தா யாருமே பேச மாட்டாங்க உம் நாம பேசி பலகனாதா நெரிய ஃப்ரெண்ட்ஸ் கெடிப்பாங்க ஆன்லைன்ல யாருமே இல்லக்கா நீங்க பேசினது மட்டுந்தான் நீங்க ஃப்ரெண்ட் ஆனது மட்டுந்தா மத்தல பக்கத்துல இருக்கிறவங்கல எல்லாத்தையும் பாத்து பேசிட்டே இ பேசவேன்டா சும்மா அப்டி பாத்தாலும் நல்லா இருக்கீங்களா அப்டின் பேசிட்டே இருப்பன்னா அப்போ அவங்களே பேசிடுவாங்க இல்லன்னு இங்கெல்லா கொஞ்ச எங்க ஏரியால எல்லா கொஞ்ச பிகு பண்றாங்க பேசவே மாட்டாங்க யார் துமே
எ நானுமே அப்டிதா எனக் நா வீட்ட விட்டு வெளியவே வர மாட்ட அக்க பக்கத்துல யாருக் அப்படியுமே நா பேசவே மாட்டே யாருக்கிட்டயோ நா பழக்கமே வச்சுக்க மாட்டே ஆனா இப்ப எனக்கு இந்த ரெண்டு மூணு வருஷம் சும்மா வெறு இந்த கொரோனா ஸ்டார்ட் ஆனதுலருந்து வெறு ஆன்லைன்ல ப்ரண்டானாங்க பார் இவுங்ககிட்ட மட்டுமே தா நா பேசிட்டு இருக்கே அவுங்க எகிட்ட மட்டுமே தா பேசிட்யிருக்காங்க எதுனா ஒண்ணுன்னா நான் கே கேக்கறதோ அதே மாரி அவங்களுக்கு எதனா ஒன்ணுனா எகிட்ட கேக்கறதோ அதே மாரி ஆன்லைன்ல எதுன ஒர்க்கு வரோ எங்களுக்கு அடிக்கடி ம் வீட்லருந்தே வேல செய்றா மாரி அது மாரி ஒர்க்கு வரும்போ அது நாங்ளே எங்களுக்குள்ளேயே நாங்க ஒரு பத்து பேர் இருக்கோல்ல அந்த பத்து பேரு எங்களுக்குள்ளேயே நாங்க ஷேர் பண்ணி செஞ்சுக்கிறோ அந்த செஞ்சு வர அமோண்ட்டையு நாங்ளே எங்களுக்குள்ளே பிரிச்சிக்கிறோ பிரிச்சி எடுத்துக்கிறோ எங்களு எந்த பிரச்சனையுமே இருக்காது ஜாலியா போய்ட்டுருக்குது அது மாரிதா நாங்க ஓடின் இருக்கோம் இப்ப எனக்கு எதனா ஒரு ஒர்க்கு தெரிஞ்சுதுனா அவங்க அந்த பத்து பேர் உள்ள வருவாங்க அதே மாரி அவங்களுக்கு எதனா ஒ ஒர்க்கு தெரிஞ்சுதுனா அவங்கள வந்து என்ன சேத்துப்பாங்க அது மாரிதா ஓடின்ருக் காண யாருமே எப்டி இருப்பாங்கன் கூட யாருமே தெரியவு தெரியாது எந்த ஊரு அது மட்டுந்தா தெரியும் அவங்கவுங்க வீட்டில என்னென்ன இருப்போ ஏதுன்றது மட்டும் வெறு போன் மூலியமா பேசி அப்டினு நாங்க தெரிஞ்சுக்கிறோ அவ்ளோதா
ஆமாக்கா இப்பெல்லாம் போன் இருக்கிறதுனால பாத்துக்கிறது தேவயில்ல போன்லயே பேசி இப்ப எல்லாமே பேசுறாங்க கா நல்லா பேசி இப்ப பாருங்க உங்களுக்கு என்ன தெரியாத ஆனா நீங்க நல்லா பேசுறீங்க அதனா சொன்னா பிரியாணின்னு சொன்னோன்னா கூப்படுறேன்னு சொல் றிங்க புடிக்கு அப்டின்னு தெரிஞ்சிக்குனு நீங் சொல்றீங்கல்ல எவ்ளோ பேருக்கா இப்டி இருக்காங்க எல்லா இப்ப ஃபிரண்ட்ஸ் ஆன்லைன்லயே பேசி எல்லா பழகிக்கிறாங்க போன் பண்ணி பேசுறாங்க எங்க பாக்க முடியுது நம்மளுக்கெல்லா டைமே கெடைக்கிறத்தில்ல
கண்டிப்பா ஒரு நாள் நம்ம எல்லாரு சேர்ந்து மீட் பண்லாமா மீட் பண்ணி பேசுவோ சரியா எல்லாரு ஒன்னா ஒருத்தர ஒருத் அப்புற பாத்துப்போம் ஓகேவா
ஆஹ் செரிக்கா
சரிதமா ஆஹ் சரிப்பா வச்சுட்டோம்மா ம் பாய்ப்பா ஆஹ் செரி ம்